வணக்கம் ஹலோ ஆ மதிய வணக்கம் அண்ணா நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கறங் சிஸ்டர் நீங்க நல்லா இக்கிறீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்ண்ணா வீட்ல
அ நல்லாக்கிறாங்க சிஸ்டர் இன்ன பண்றீங்க ஒர்க்லா எப்டி போவ்து பசங்கல எப்டிகிறாங்க
ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்கண்ண கேக்குதுங்ளா
கேக்குது சிஸ்டர் ஹலோ
ஹலோ அண்ணா கேக்குதுங்ளா
கேக்குது சிஸ்டர் ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க இன்ன பன்றீங்க ஆ புரில சிஸ்டர்
ஆ புரியலிங்ளா உங்க தொழில்லா எப்டிங்ணா போகுது ஆ கேக்
நல்லத்தா போ அது கேக்குது கேக்குதா செரி ஏ ஒர்கிலா நல்லா போது உங்க ஒர்க்லா எப்டி போது
ஆ நல்லா போதுங்ண்ணா நானு இப்பதா கல்லூரி படிப்பை படித்து முடித்து விட்டு வீட்டில் இருக்கேங்கண்ணா
சிஸ்டர் சர்வசாதம் பேச்லாம்மா அப்பமா ஒர்க் பாரு என்னது பர்ச்னல் ஒர்க் பர்ச்னல் ஒர்க் மட்டு பேச் கூடாது சாதா தமிழ்லா பேச் சாதாரண தமிழ்யே பேசுங்க ஒன்னு பிரச்சன இல்லையா இல்ல கே தாந்தம் நீங் சாதம் சாப்டியா
ஆ செரிங்ணா ஆ செரிங்ண்ணா செரிங்ண்ணா ஆ சாப்டாச்சுங்ண்ணா சாப்டேங்ண்ணா நீங்க சாப்டீங் நா இப்ப ம காலை உணவுதானங் சாப்டே
இன்ன சாப்டிங்க
இட்லியு சாம்பாரு சாப்டேங்ணா ஈநீங்னா
தொழு சண்டே கறி எடுக்கிலயா தங்கச்சி
இல்ல இல்லேங்ணா நாங்க பாத்தீங்னா இன்னிக்கு அம்மாவாசைங்ண்ணா சோ விருதம் சாமி கும்பிடுவோங்ணா அதனால நாங்க ஆ இறைச்சிலா சாப்புட மாட்டோங்ணா
வெறு அம்மா அப்பால என்ன நா சென்னைல ஒர்க் பண்றங் தங்கச்சி
செரி செரிங்ண்ணா
னுப்புற அப்பா அம்மா இன்ன பண்றாங்க அப்பா என்ன ஒர்க் பண்றாங்க அம்மாவ
முனு எல்லா விவசாயந்தாங்ண்ணா நீங்க எங்ணா விவசாயமாத் தெரியுமாங்ண்ணா
ஆ அ அப்பதா விவசாய் தா
செரிங்ணா செரிங்ண்ணா என்ன தோட்டங்ண்ணா போட்ருக்கீங்க
ஆ வங்காயோ தக்காளி தங்கச்சி
செரி செரிங்ண்ணா நாங்க பாத்தீங்னா வெற்றிலை தோட்டம் போடுவோங்ணா அப்புற புடலங்கா பீக்கங்கா சொர கா அவரக்கா இதெல்லாமே போட்
எத்தன ஏர்காகிது உங்ளுக்கு தங்கச்சி
என்னதுங்ணா வெ
ஏத் ஏத் எத்துகினியா
ஆ ஆமாங்கண்ணா வெ ஆ வெத்தலையில்ல இருக்குலிங்ண்ணா அதுங்ண்ணா சாமி கும்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுங்ண்ணா
சேரி சேரி சேரி தங்கச்சி ஏற்காய் கிரௌண்ட் எதுக்கு எத்தின கிரௌண்ட் இருக்குன்னு கேட்ட தங்கச்சி இது ஹலோ ஹலோ
எவ்ளோ எடோ வேணுன்னு கேக்குறீங்ளாங்
ஏ எடோ இருக்கா எடோ‌ இருக்கா எ ஆமாவ தங்கச்சி ஹலோ
குத்தகைண்டு கணக்குல எடுப்போங்ண்ணா கேக்குதுங்ளாணா நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்ண்ணா
ஆ சேரி ஆ சேரி சேரி
சிண்டு கணக்குல எடுப்போங்ணா ஒரு சிண்டு ஒரு சிண்டுல பாத்தீங்க அப்டின்னா வெற்றிலை தோட்டோ போட்டோ அப்டின்னா இன்னொரு சிண்டுலி வெற்றிலை தோட்டம் போட்டு இடுபயிர நாங்க புடலங்கா பீக்கங்கா இதெல்லா போடுவோங்ணா நீங்க கட் என்னதுங்ண்ணா
வலித்தா
புரியலிங்ண்ணா
சோ சொல்லுங்க சொல்லுங்க எப்டி கேக்குறதுன்னு தெரில்யே வாய்ஸ்சே கேக்க மாட்டுது தங்கிச்
கேக்க மாட்டுதுங்ளாண்ணா உங்களுக்கு டவர் இல்லைன்னு நெனைக்கிறேங்ண்ணா
ஊக்கா டவர் இருக்
எனக்கு ஃபுல் டவர் இருக்குங்ண்ணா
என்து ஃபைவ் ஜி தா அதா டவரு வுட்டு வுட்டு
இன்னான்னா
ம் அப்பா எங்கக்கிறாரு இப்ப கேக்குதா ஆ இப்ப ஓகே ஓகே ஆ
எப்டிண்ணா இருக்கீங்க மாதத்தில நாட்டு நடுவீங்க தக்காளியில்லா எந்த மாதத் தக்காளி
ஆமா ஆமா தங்கச்சி
அதெல்லா எந்த மாதத்துலிங்ண்ணா நீங்க நாட்டு நடுவீங்க
மாசோ மாசோ எங்க எங்க ஊர்ல நெறைய மழ வருது நா போர் போர் போட்டாதா வந்துரு கண்ணி
செரி செரிங்ண்ணா எல்லா மாசமே நீங்க படுவீங் நாட்டு நடத்துவீங்களாங்க நாங்க பாத்தீங்ன்னா இந்த இந்த ஆடி மாசம்னு சொல்லுவாங்கலிங்ண்ணா
ஆமா அப்பதா வழியம்மா
ஆமாங்ண்ணா அப்ப மட்டுந்தா நாங்க இந்த சொரக்கா பீக்கங்கா கொத்தவரங்கா இது எல்லாமே நாங்க போடுவோங்ண்ணா
ம் ம் சேரி சேரி
வெற்றிலை பாத்தீங்க அப்டின்னாலு அதுக்குமே மாசோ இருக்குங்ண்ணா ஆறு மாசோ கணக்குங்ண்ணா எது ஆடு ஆ ஆடி ஆடி மாசம் ஆமாங்ண்ணா இதுலயே கணக்கு இருக்குங்ண்ணா நா வெத்தலிலயே நெறையா வகை இருக்குங்ண்ணா கற்பூரின்வாங்க வெள்ளைன்வாங்க
அதுல்லா வ வய்ள்தா
ஆ ஆமாங்க வெளயுங்தா தக்காளிலி எதாவ்து வக இருக்காங்ண்ணா
அ நாட்டு தக்காளி தா இருக்கு தங்கச்சி
சரி சரிங்ண்ணா வெற்றிலையில பாத்தீங்க அப்டின்னா வெற்றிலை மட்டு கெடயாதுங்ண்ணா அதுல பாத்தீங்ன்னா வெள்ளை சொல்லுவாங்க வெ அதுல பாத்தீங்ன்னா நறைய இருக்குங்ண்ணா ஒரு அஞ்சாறு வக நாங்க மட் டுமே போடுவோங்ண்ணா வெ வெள்ளை வெற்றிலைன் சொல்லுவாங்கைங்ண்ணா அப்புறோ இளம்பை இள வெற்றிலை சொல்லுவாங்க அப்புறோ பாத்தன்னா கற்பூரி சொல்லுவாங்க என்னங்ண்ணா
பூத்த பூவா சகோ
இது சாமி கும்படதாங்ண்ணா சாமி கும்பட நாட்டு மருந்து தயாரிக்க அ மருந்துகள் தயாரிக்க தாங்ண்ணா அதிகோ அதிகோ இது எல்லாமே எக்ஸ்போர்ட் தாங்ண்ணா வெளிநாடுக்குதாங்ண்ணா எக்ஸ்போர்ட் பாத்தீங்ன்னா இங்கிருந்து வியாபாரிகள் எடுத் த்துட்டு போவாங்கைங்ண்ணா
ம் ம் ம்
இங்க லோக்கல்க்கே மிஞ்சு மிஞ்சு போனா இங்க டெல்லிக்கு போகுங்ண்ணா டெல்லில்ல அப்டின்னா ஆமாங்ண்ணா டெல்லிக்கு தா அதிகோ கொண்டு போவாங்ண்ணா
ம் ம் நீயு செய்வீங்ளா தோழி
அப்டினா ச வியாபாரோ பண்ணுவீங்க
எங்க ஊர்ல தா உழவர் சந்தைல்ல தங்கச்சி
ஆமாங்ண்ணா உழவர் சந்தையிலயவே வியாபாரோ பண்ணிருவீங்ளாங்ண்ணா
போவோம் நானு எங்க அப்பா எங்க தம்பி தக்கு தக்காளி ஒண்ணு
வெங்காயோ வெங்காயமே உழவு போடுவீங்க
ஆமா பு தங்கச்சி
செரி செரிங்ண்ண உழவுமே அப்பபைக்கு போடுவீங்களாண்ணா இதுக்கோ ஏதோ கால நேரம்லா இருக்காங்ண்ணா
காலோன்னா தேவ அந்த சம்பஸ் சம்மர் சீசன் மட்டு வந்தாதா
ஓ ஓகே ஓகேங்ண்ணா வெயில் காலத்துல மட்டு நீங்க போடுவீங்ளாங்ண்ணா செரி செரிங்ண்ணா அ எ இதுல நாத்து நட்றதுல்லா எப்டிங்ண்ணா நடுவீங்க
எங்க அப்பா பண்ணுவாங்க நாங்க நா நாங்க போய் நாங் நாங்க ஹெல்ப் பண்ணுவோ அவ தம்பி தங்கச்சி
செரி செரிங்ண்ணா விவசாயம்னா புடிக்குமாங்ண்ணா
அது அதுல்லா புடிக்கோ எங்க அப்பாக்கு எங் அப்பாக் புடிக்கோ எனக்கு புடிக்கோ என் தம்பிக் எனக்கு தம்பிக்கு எங்க ஃபேமிலி எங்காவ்துன்னா எங்க ஃபேமிலி ஃபுல்லா விவசாயம் தா ம்
செரி செரிங்ண்ணா நாங்ளு ஒரு விவசாயி தாங்ண்ணா இயற்கையினாலே ரொம்ப அழகானது இல்லைங்களானா
ஆமாம் ஆமா தங்கச்சி நீங்ளே இங்க கால் நல்லாக்கு நல்லாருக்கு இந்த ஸ்மெல்லு இவங்க வந்து மேல மண் ஸ்ம ஸ்மெல்லு
இங்கன மழ பேஞ்சுதுனாலே அந்த மண் வாசன
நல்லாருக்கும் தனியா அல் தனியா அடி அடிக்கும் அந்த இந்த மழை பெஞ்சிசுன்னா நல்லா இயற்கை காத்துல்லாம் நல்லா காத்து காத்தடிக்கும்
ஆமாங்ண்ணா ஆமாங்ண்ணா
வெயில் வந்தா இன்னும் நல்லா இருக்கும் சம்மர் சீசன்ண்டு ஆ ஆழ மர போய் இப்ப இதான் இதான் இருக்கு எங்கோட்டு
சென்னையிலல்லாம் பாருங்க நம நம்ம நம்மூருக்கும் சென்னைக்குமே அவ்ளோ வித்தியாசம் இருக்குங்கன்னா
இங்க சென்னை ஃபுல்லா வீடு தான் கட்டியிருங்கறாங்க நம்ம ஊர்லாம் நம்ம விவசாயம் தான் எங்க ஊட்டுல ஃபுல ஃபுல்லா விவசாயி தான் எங்க அம்மா பண்ற எங்க அம்மா புல்லா எங்க அப்பா சென்னை ஃபுல்லா பொல்யூஷன் தான் அது நறைய பொல்யூஷன் தான் அதனால இ
அங்க நல்லா இருக்குங்கனா அது நம்ம கிராமத்து சைடுல எல்லாம்
அங்க நல்லாதான் எங்க ஊர்லதான் நல்லா இருக்கும் எங்க ஊர்ல செம்மையா இருக்கும் வ ஏலகிரி மாதிரி மலை எல்லாம் நறையா இருக்கும்
செரி செரிங்கண்ணா
ம் ஆமா ஏலகிரி ஏன்ன அந்த மாரி இந்த ஊர்ல
சேரி சேரிங்கண்ணா சேரி சேரிங்கண்ணா இது மரம் எல்லாம் என்னென்ன மரம் அதிகம் நடுவீங்க
நா இந்த மா மாங்கா இந்த மாங்கா வேப்பமரம் புளி வந்
சேரிங்கண்ணா சேரிங்கண்ணா மாங்காளையுமே வகை இருக்குல்லலைங்கண்ணா
ஆ எனக்கு அதலா தெரியாதுமா மாங்க வச்சிருக்க அவ்ளோ தா என்ன இருக்கு மாங்கால
மாங்காலே டிப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அதுக்குன்னு தனியா மரம் இருக் ங்கண்ணா காய் பாருங்களேன் ஒரு ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா நல்லா பெருசா காய்குங்ண்ணா இன்னொரு மரங்கல ஊர்கா மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் தனியா ஒரு மரத்துல காய் க்குங்ண்ணா இன்னொரு மாங்கா புளிப்பா இருக்கும் அதுக்கு ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு மரம் வித்தியாசம் இருங்குங்ண்ணா
ம் இதுலாம் இருக்கா தெரியாது எனக்கு சேர் எனக்கு வங்காயம் தக்காளி மட்டும் தான் தெரியும் இந்த மாங்க பாத்தி எல்லாம் தெரியாது எங்க அப்பா சொல்லி குடுக்கல நீங்க என்ன அக்ரி கல்ச்சுரல் படிச்சிக்கிறீங்க சிஸ்டர்
அப்டியா நாங்களும் அக்ரி பண்ணுவோங்கனா எனக்கும் அந்த லெவலுக்குல்லாம் தெரியாது
என்ன முடிச்சிருக்கின்னு கேட்டேன் சிஸ்டர்
நான் பாத்தீங்கன்னா வணிகவியல் முடிச்சிருக்கீங்கன்னா
ஓ ஓ உங்க ஊர்ல்லயேவா சிஸ்
என்னதுங்கண்ணா
உங்க ஊர்ல காலேஜ் இருக்கான்னு கேட்டேன்
ஆ காலேஜ்லாம் இருக்குங்கண்ணா
செகண்ட் இயர் தானே படி படிக்கிறீங்க
நானாங்ண்ணா நான் வணிகவ எல்லாம் முடிச்சுட்டு வீட்ல இருக்கேங்கண்ணா
ஆ இப்ப உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றிங்களா தங்கச்சி
ஹெல்ப்ல்லாம் என்ன பயிர் வகை தோட்டத்து பக்கமே விட மாட்டாங்கங்கன்னா தோட்டத்து பக்கத்து தோட்டத்து பக்கத்துக்குலா போனம்னா படிக்கிற புள்ள
இவ்ளோ படிச்சிட்டு ஹலோ ஏ தங்கச்சி
அங்கெல்லா வுட மாட்டாங்க என்ன என்ன தோட்டத்து பக்கத்துக்குலா போனம்னா சொல்லுவாங்க ஊருக்காராங்கலா படிக்கிற புள்ள ஏ தோட்டத்து பக்கமெல்லா வரீங்க அப்டின் சொல்வாங்க என்ன வேணா சுத்தி பாக்க வேணா போலாங்ணா வேலைலா செய்ய முடியாதுங்ணா பாத் ஒ நீ வேணா கத்துக்கலாங்ணா
ம் ம் ம் சேரி
அ ஆனா ஏ தம்பியெல்லா போய் தோட்டத்துல எல்லா வேலையுமே செய்வாங்ணா அவனைலா எதுவு சொல்ல மாட்டாங்க என்ன
பரவால பரவால உ தம்பியாச்சு வெச்சி செய்றாங்களே அது பெரிய விஷயோ தங்கச்சி யாரு செய்மாட்டாங்க விவசாயினா இப்ப ஒரு மாரியா பாக்குறாங்க
அப்டிங்க கெடையாதுங்ணா இப்பெல்லா விவசாய தெரியாதா ஆள் யாருமே கெடையாதுனா எல்லாருமே கத்துகிட்டுதாங்ணா இருக்காங்க விவசாய ரொம்ப முக்கியமானதாய்ருச்சி இல்லைங்ளா செரிங்கண்ணா நம்ம நேர அளவு முடிந்து விட்டதுணா மீண்டும் வேற ஒரு தலைப்புடன் சந்திப்போங்கண்ணா உங்களுடன் பேசினது மிக்க நன்றிங்கண்ணா அ நன்றிங்கண்ணா